ஹலோ
ஆ ஹலோ
ஆ சொல்லுங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கோம் நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கேன் என்ன பண்றீங்க ஆ இப்பதான்ப்பா சாப்பிட்டேன் நீங்க
நான் இனிமேல் தான் லேட்டா ம் ம் இல்ல நான் ஸ்டூடெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் முடிச்சுட்டு இப்பதான் வீட்ல சும்மாதான் இருக்கேன்
அப்டியா செரி செரி தப்பா கேட்டே ஆமா ரெடிப்பா பாப்பா இருக்கா ஸ்கூல் ப ஆமா ஸ்கூல் போய்ருக்காங்க
ஆ எத்தனாவது ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க
இப்பதான் பஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற சின்னப்பா
ம் நேம் எழுது
ஆ பேரு வந்து நிதர்சனா
ஆ சேர் சேரி
ம் அப்பறம் எப்டி போது காலேஜ் லைஃப் லாங்
முடிச்சுட்டேன் ரெண்டு டிகிரி முடிச்சிருக்கேன் இப்பதான் முடிச்சேன் மே மாசோ முடிச்சே சும்மாதான் ஆ சும்மதான் வீட்ல இருக்க வேற ட்ரை பண்ணிட்டுதான் இருக்கேன்
ம் ம்
அது இன்வெஸ்ட் பண்ண சொல்றாங்க
இல்ல நீங்க வேற எங்கன்னா அ எந்த ஃபீல்டு பத்தி படிச்சீங்க நீங்க
நான் சுவாலஜி சுவாலஜி எம் எஸ் சி சுவாலஜி
ஓகே ஓகே
அதனால அந்த ஃபீல்ட்ல கெடைக்கிறது கொஞ்சோ கஷ்டமா இருக்கு மெடிக்கல் கோடிங் படிச்சோம்னா படிச்சிருக்கே நானு அதுக்கு இப்ப வேக்கன்சி இல்லன்னாங்க
அப்டிங்களா இல்ல நிறைய நீங்க வந்து ஆன்லைன்லே ந நறைய ஆப் இருக்குங்க ஆன்லைன் ஆப்ல அப்ளை பண்ண அவங்களே உங்களுக்கு கால் பண்ணுவாங்க அது நானு கேள்விப்பட்டிருக்கே என்னோட நெறைய பிரண்ட்ஸ் வந்து படிச்சிருக்காங்க அது ஹம் அ இன்வெஸ்ட் பண்ற மாரல்லா இருக்காது அவங்க பஸ் ஸ்டு ரெண்டு மாசோ சேலரி தா தராம இருப்பாங்க அந்த ஒரு ரெண்டு மாசோ ட்ரைனிங் குடுப்பாங்க ரெண்டு மாசோ ட்ரைனிங் குடுத்துட்ட பெறகு ரெண்டு மாசோ றது நா கம்மியா சொல்றே அ அந்த ஜாப் ஓட இது பொறுத்து சம்டைம்ஸ் அது ஆறு மாசமா கூட வாங்கணு ப இருக்கலாம் ஆனா அந்த கிளியர் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆறு மாசத்துக் சைடோ ஆனா சில கம்பெனிஸ்ல என்ன பண்ணுவாங்க ஸ்டைபன் தருவாங்க எப்படின்னா இந்த உங்களுக்கு பேய்மெண்டட் வந்து ஒரு அறுபதாயரூபா அப்டின்னு பேசிரு ப்பாங்க இல்ல முப்பதாயரூபா அப்டி பேசிருப்பாங்க ஆனா ஆ இப்போ நீங்க ஒரு மாசம் ட்ரரையனிங் போனீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சாயரூபா தர இல்ல பத்தாயரூபா தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க சோ நீங்க அது மாரி ட்ரை பண்ணுங்க அது கொஞ்சம் நல்லாவும் இரு கு உங்களுக்கு நம்ம அந்த ஆறு மாசம் பார்த்தோம்னா அஹ் கொஞ்சோ ஆறு மாசோ கஷ்டப்பட்டுனா கொஞ்சோ செட்டில் ஆயிற மாரி இருக்கு ஆமா எக்ஸ்பீரியன்ஸும் வந்துரும் நெறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன்ஸும் இருக்கு பாருங்க
ஆ அது பாத்துட்டுதா இருக்க எல்லா ஃபேக்கா இருக்கு அதா
ஆமா அதுதான் கொஞ்ச கஷ்டோ ஃபர்ஸ்ட்ட் ஸ்டார்ட்டிங்ல எதுலயுமே நம்பி நம்மளால போக முடியா
போக முடிய அது சும் ஒண்ணுமே இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாதுங்காக செரி அப்படின்னுட்டு உள்ள போனா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க அவங்க ஆன்லைன் ஜாப் வேற யாருன்னே தெரியாது நம்ம அவங்களுக்கு திண்டத்துக்கு போட்டுட்டு அதுக்கப்றம் நம்ம மாட்டிட்டு முழிச்சுட்டு இருக்க கூடாது
ஆமா
அதனால ஒண்ணுமே பண்ணாம இருக்க
ஆ உங்க இதுல ஆஃப் கேம்பஸ் ஆ அது மாரிலா எதுவுமே
அது பண்ணாங்க அது எல்லாமே ரொம்ப தொலைவுல இருக்கு ப ஆ வீட்ல விடமாடிக்கிறாங்க பா பக்கத்துல இல்ல வீட்டு ரொம்ப தொலைவிலருக்கனால எனக்கும் போக பயமாருக்கு
புது ஊரு அப்டின்னு சொல்றதுக்கு அ செரி செரி ஓகே ஓகே பரவாயில்ல அப்டின்னு சொல்லுவாங்க ஆமா எப்பயுமே அதெல்லா போ தாண்டிதானே நம்ம வெளிய வரணும் எப்பவுமே ஆமா எப்பயுமே என்ன சொல்லுவாங்க அஹ் ஃபர்ஸ்ட்டு ஆ நம்ம காலேஜ் சே ஃப்ர்ஸ்ட் ஸ்கூல் சேர வர எதுவும் சொல்ல மாட்டாங்க காலேஜ் சேரும்போது வெளியூர்லா போ வேண்டா வீட்ல இங்க இங்கயே காலேஜ் எடுத்துக்கோண்னுவாங்க அதையும் தாண்டி போயிட்டோனு வச்சிக்கோங்க வேலைக்கு இங்கே சேந்துரு வெளியூர் போ வேண்டா அப்டினு
பொண்ணுங்க ல்லா இப்ப படிக்க வைக்கிற ஒரு டிகிரிக்கு மேல படிக்க வைக்கிறதே பெருசாருக்கு இப்ப உள்ள காலத்துலயு அப்டிதா இருக்காங்க சீக்கிரோ மேரேஜ் பண்ணி வச்சிருவோ
உம் ஆனா இப்ப நெறைய பிள்ளைங்க எல்லாமே வந்து அட்லீஸ்ட் ஒரு டிகிரியாச்சு படிச்சறாங்க இல்லையா பஸ் கஸ்ட்மர்ல்லா கிடையாது ஆமா அப்பதா நம்மளுக்கு நாலு விஷயோ தெரியு இல்லைங்களா
நானும் ஃபஸ்ட் வே வா க் பண்ணிந்த ஆ நீங்க சொல்ற மாரிதா அனுப்வே பாய்ந்தாங்க அதுக்கப்றோ சாப்டாம கொஞ்ச நாள் போராட்டம்ல்லா பன்னி அப்றம் ஆமா வெளிய வந்து அதுக்கப்பறம் வந்து என்ன அதுக்கப்பறம் பாப்ப போறந்ததுக்கு அப்றம் எப்டின்னா பாப்பா பாத்துக்க ஆள் இல்ல அதனால உட்டாச்சு இப்போ தம்பி இருக்கா எனக்கு அவளோட குட்டி பாப்பா ஒண்னு இருக்கு க்கு எனக்கு ரெண்டு வயசு பாப்பா நா அது வரையுமே ஒர்க் பண்ணிட்தா இந்த நா ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்த அதனால அவ்ளவா தெரில எனக்கு
அ
சு மட்டுதா ஒரு ஒ ஒரு ரெண்டு வருஷோ அ ஆஃபிஸ் போய்ந்த அதுக்கப்றலிந்து ஒர்க் ஃப்ரமா போ வாங்கிட்டு அதுக்கப்றோ இந்த அது நல்லாவே இருக்கு பாப்பாவும் பாத்துக்லா நம்ம வேலையூ செய்லா ஆமா அவரையு பாத்துக்லா ஆமா இதுல என்ன ப்ரச்சன வருன்னா எந்நேரமு வேல செய்ய சொல்வானுங்க அது அதுதான் ரொம்ப கொஞ்சொ கடுப்பா இருக்கு நி
க்ரெபெஸ்
ஆமாங் வீட்லதான இருக்கீங்க பரவால்ல நீங்க பாருங்க அப்டி சொல்வாங்க அதுதா ஆ அதுதா கொஞ்சொ கஷ்டமா இருக்கு மத்தபடி வந்து ஆஃபீஸ் போறதுக்கு இது கொஞ்சொ கம்ஃபட்டபில்ல நம்ளுக்கு
ம் ஆமாமா ப்ள்ளி நம்ம நம்ம கொழந்தைய பாத்துக்கலால்ல அ அதனால நமக்கு கொஞ்சொ கம்ஃபட்டபிளா இருக்கு
ஆமா இப்ப விட்டு போக முடியாது இப்ப ஏனா தம்பி பொறந்தபெறுதா அவன பாத்துக்க யாருமே இல்ல எ அவ் அவ இருந்தப்போ அம்மா ல்லா கூட இருந்தாங்க அப்ப நாங்க ஊர்ல இருந்தோ இப்ப நாங்க வெளியூர் வந்துட்டதனால பாத்துக்க யாருமே கெடையாது அத்னால விட்டாச்சு எங்க போனாலு ஆஃபிஸ் வாங்க அட்லீஸ்ட் ஒரு மாசொ இல்ல மூணு மாசொ ஆஃபிஸ் வாங்க அதுக்கப்றன
அப்றொ ஆனா வீ
வீட்ல வெச்சு பாருங்க ஏனா உங்ளுக்கு கெரியர் கேப் இருக்கு அப்டின்றாங்க அந்த ஒரு அந்த ஒரு எ எப்டி சொல்றது அந்த ஒரு நாள் இல்ல ரெண் நாள் பாத்துக்கவே ஆள் இல்ல நமக்கு நம்ம எப்டி போறது ஒரு மாசொ ரெண்டு மாசொ
எ நீங்க என்ன படிச்சிருகீங்க? இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்ளா சேரி சேரி
நா ஐ டி ஃபீட்லதா ஒர்க் பண்ணிட்ருந்தன் நா இப்ப இல்ல
ஆ
அப்றோ தம்பியெல்லா இருக்காங்களா
எங்க தம்பியெல்லா கெடையாது எல்லாருமே எனக்கு மூத்தவங்கதா ஆக்சுலி
அப்டியா
ஆமா ஒரு அண்ண ரெண்டு அக்கா இருக்காங்க எல்லாரும் மேரிட் ஆய்ட்டாங்க நா மட்டு கடைசீ பிள்ள பாத்துட்ருக்காங்க வரண் பாத்துட்ருக்காங்க
அப்டியா சேரி சேரி நீங்க ஜாப் ட்ரை பண்ணுங்க கிட்டவே பாருங்க
இவுங்க எல்லாரு எல்லா அக்கா மேரேஜ் அண்ணா மேரேஜ் எல்லாருமே பக்கத்துலதா வெளியூர் எதுமே கெடையாது அப்டி நானு இங்கனகுள்ளயே இந்துகுறே இங்கனகுள்ளயே பாருங்க அப்டினு
இங்க குள்ளே பாருங்க ஆமா ஆமா கொஞ்சோ தூரமா இருந்தா கஷ்
கஷ்டமா இருக்குமல்ல எல்லாரு இங்க ஏதாது ஒன்னு எமர்ஜன்சி ஃபங்க்ஷன்னா சீக்கிரோ அவுங்க வந்துருவாங்க நா எங்கன போய் வர்றது அனால இங்கனகுள்ளயே பாருங்க
தனி உலகத்ல அய்யோ நம்மள தீவுல வுட்டாங்க எனக்கு அப்டிதா இருக்கு எ எங்க வீட்டு இப்போ எங்க மாமியார் வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு வந்து ஒரு நுப்பது கிலோமீட்டர் துன்னு வச்சுக்கோங்கள முப்பது கூட இருக்காது ஒரு இரவத்தஞ்சு கிலோமீட்டர்ன்னு வச்சுக்கோங்களே
முப்பது கிலோமீட்ரு அப்டிங்கிறப்ப பைக்ல கூட வந்துடலா
அ ஒரு மண் நேரம்லா ஆகாது ஒரு நாப்பது நிம்ஷம் ஆகும் கரெக்டா ஆமா அதுவே எனக் கஷ்ட சும்மா எனக்கு அவ்ளோ தூரமா குடுத்துட்டீங்க எனக்கு அப்டின்னு சொல்லுவ நானு
ஒரு மண் நேரத்தே நீங்க தூரமா குடுத்துட்டேங்கிங்க
பக்கத்துலே பாத்துருக்கலால்ல எவ்ளோ தூரமா குடுத்து ருக்கிங்க வேணும்தான பண்ணீங்க ஆமா இப்ப கூட கோவம் வந்துச்சுன்னா வேணும் தான தூரமா குடுத்தீங்கநீங்க அப்டின்னு அதுக்கு எங்க வீட்ல கேப் ப்பங்க நீ அங்கவா இருக்க அப்டின்னு சொல்லிட்டே நா இப்ப ரொம்ப தூரமா வெளிய இருக்கே இப்ப நான் ஊருக்கு போனாலுமே எனக்கு மூணு மண் நேரம் ஆகும் ஊருக்கு க்கு பொறுத்துக்க அதுக்கு இது எவ்ளோ பரவால்ல அ இப்ப இருக்குற இடத்துலருந்து ந ஊருக்கு போவர்த்துக்கு மூண்மண்நேரம் ஆகும் அதுக்கு எங்க அம்மா சொல்லுவாங்க அதுக்கு அது எவ்ளோ பரவால்ல ல அப்டின்னு சொல்லிட்டு
ஆம்மா
அது எல்லாரும் இருந்தா பசங்கள வளக்கற்து அவ்ளோ கஷ்டமா தெரியாது இப்ப நம்ம தனியா இருந்தோம்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லியா
ஆமா கண்டிப்பா
ஆ தம்பியெலா ரொம்ப கஷ்டம் ஆ அவன் நா மட்டும்தா இருப்பானா அவ அவனு கே போர் அடிக்கும் என்ன மட்டும் பத்துனே நாள் ஃபுல்லா நா மட்டும் பத்துனே இருக்க மாரி இருக்கு எனக்குமே
சும்மா பக்கத்துல ஏதாவது கடைக்கு இந்த மாரி கூப்ட்டு போம் போது கூட்டுபோனாத உண்டு
ஆ இப்ப பாப்பா ஸ்கூல் போறதுனால பாப்பாக்கு லீவ் கெடச்சாதா ஊருக்கு போவோ நாங்க அது மாரி
செரி ஏதாவது வேற ஏதாவது பிளேஸ் எந்த பிளேஸ் போனிங்க சுத்தி பாக்க போய்ட்டீங்க
நாங்களா நாங்க அ ஃபஸ்ட்டு நாங்க மோஸ்டா எங்கயுமே போனதுல்ல ரொம்ப தூரமா எங்கயு போனதுல்ல ஏன்னா ஃபஸ்ட்டு கோவிட் வந்துடுச்சிங்களா ஒரு ஒரு வர்ஷமும் எதனா பிளான் பண்ணுவோம் ஒரு வர்ஷம் ஒரு ஒரு வர்ஷமும் எதனா வந்துருங்க ஃபஸ்ட்டு அ ஃபஸ்ட்டு கல்யாண புதுசுல என்ன சொன்னாங்க இப்பல்லா போக்கூடாது அப்டியே சொல்லிறிகாங்க சொல்லிட்டாங்க அதுகப்றோ கல்யாணம் ஆய்ட்டும் ஒரு வர்ஷம் கழிச்சு பாப்பா பொறந்துச்சுங்களா பாப்பாக்கு ஒத்துக்காதுனு ஒரு வர்ஷம் போயிருச்சு மறுபடி இன்னொரு இன்னும் மூணு வர்ஷம் கோவிட்ல போய்டுச்சு ஆ அவளும் வளந்துட்டா இப்போ அப்பயும் கொஞ்சோ கொஞ்சோ கிட்ட கிட்ட இருக்பிளேஸ் போவ தூரம் மலா போ மாட் டோ இப்போ என்னன்னா போன வர்ஷோ போன வர்ஷோ என்னாச்சு தம்பி பா தம்பி இருக் இதானா தம்பிக்கு ஒத்துக்கல அப்டின் சொல்ட்டு போல இப்போ இந்த வர்ஷமாச்சு போலான்னா அதுக்குள்ள எல்லா நம்ம என்ன டூரிஸ்ட் பிளேஸ் எங்கனா போனாலுமே ரேட் ஏத்திட்டு க்கா ஏற்கனவே ஒரு ஆ ரூம் ரென்ட்டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சாய்ர்ருபா அப்டின்னா இப்ப அது எட்டாய்ர்ருபா இருக்கு சாப்பாடு அத விட அதிகமா இருக்கு ஒரு இர்நூறுரூபா சாப்பாடு நானூறுரூபா நானூத்தம்பதுரூபா கேட்டா வந்து ஆ வெல அதிகமயிடுச்சு அப்டின்னு சொல்றாங்க என்ன பண்ற
ஆமா எல்லா விலையு கூட்டிட் தான டீசலேருந்து கேஸ் திரும்பி வந்து எல்லா வேலயு கூட்டுட் தா போது
ஆமா சேரிப்பா இருங்க நா அப்றோமா பேசுறே ஆ ஆ பாய்பா ம்